ஹலோ வணக்கம் தோழி ஆன் கேக்குதுங்க தோழி சொல்லுங்க தோழி கேக்குதுங்களா உங்களுக்கு கேக்குதுங்களா நா ஆஹ் கேக்குது நீங்க பேசுது கேக்குது ஹலோ அப்டியே பேசிட்டு இருங்க ஹலோ உங்களுக்கு டவர் இல்லைங்களா எந்த ங்களா எந்தருக்கே
உம்
ஹலோ அலோ தோழி பேசுங்க நீங்க அப்டியே பேசுங்க
உம் நல்லா இருக்கீங்ளா
இல்ல நீங்க பேசுது எனக்கு விட்டு விட்டு கேக்குது ங்க நா பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகுதுங்களா
ஆஹ் நல்லா கேக்குதுங்ளே
ஆஹ் இப்ப நா ஹ் ஆ இப்போ இப்ப கொஞ்ச கொஞ்ச பிரேக் ஆகுது சொல்லுங்க தோழி என்ன டாபிக் பேச போறீங்க ஹலோ
உம் நல்லா இருக்
ஹலோ நீங்க என்ன டாபிக் பேச போறீங்க சொல்லுங்க
ஆஹ் ஹலோ கேக்குதுங்க எனக்கு
ஏன் நா பேசுறது கேக்குது நீங்க பேசுறது எனக்கு ரீச் ஆவ்ல க்ளியரன்ஸா கெடக்கல தோழி விட்டு விட்டு கெடக்து சார் நீங்க ஆ விட்டு விட்டு ஆஹ் கட்டாவதிங்க ஆஹ் இப்ப கேக்குதுங்க ஆஹ் நல்லா கேக்குதுங்க சொல்லுங்க தோழி என்னா பேச போறீங்க
பத்தி பேசலாமா படம் என்ன பத்தி பேசலாமா இல்ல சமையல் பத்தி என்ன பேசலா உம் செரி
என்ன படம் ரீசென்டா என்ன பட பாத்தீங்க இப்போ
சூரியாது சூரியாது பண்ண அது பாத்தே நீங்களும் பாத்தீங்களா ஆ நல்லா இருந்துச்சுங்க கொஞ்சம் எல்லாருக்கும் சாமி வர போல பட நல்லாருந்துச்சு சூர்யா கேரக்ட் நல்லாருந்துச்சு அது வந்துச்சு பாலாஜி கதையு வந்து அவ் வந்த ஹீரோவாட்ட எடுத்து நடத் இருக்கரு செகண்டு் தா சூர்யா வராரு த்ரிஷாகது நல்லாருக்கு த்ரிஷா ஆக்டிங்கு கொஞ்ச பரவால்லயாதா இருந்துச்சு ஆஹ் அ நீங்க எந்த படம் பாத்தீங்க
ஆமா ஆமா நாங்க அந்த படந்தா பாத்தோ கடைசியா அந்த படந்தா பாத்தோ கருப்புதா
கருப்புதா பாத்தீங்க ம் ஓகே
வந்து கி நாளைக்கு ன தமிழ் தம் கிரீடம் கிரீடம் பாத்தோ அந்த பட ரொம்ப நல்லாந்தது உம் அம் எனக்கு
ம் உம் உம்
பர்ஸ்ட்டு வந்தது அது ஒ ஒரு இந்த வ் வித்தியாசமான கதைய எத்துருந்தாங்க அது ஆமா ஆமா உம் உம்
உம் உம்
கத கொஞ்ச சொல்லுங்க ஆ அதுல வந்து ஒரு பையந்தா சின்ன பையந்தா அ அப்பதா காலேஜ் முடிச்சுட்டு போலீஸ் வேலக்கு சேந்துருவா அவரு பத்தல போலீஸ் வேலன்னா அவருக்கு அப்பதா பஸ்ட்டு பஸ்ட் சேர்ந்து இருக்காரு வேற ஒரு ஊருக்கு வராரு அப்பறோ அந்த ஊர்ல என்னா பண்றாங்க
உம்
யோ வந்து ஜாய்ன் பணுது அப்புறோ ஒ ரு கொழந்த போலீஸ்ன்னு கண்டுபிடிக்கணு தெரியு அந்த கொலை யார் பண்ணாங்கன்னு எது கண்டுபிடிக்கிறோம் அப்றோ அது யார் பண்றாங்க வலை அதெல்லா யார் பண்ணுவாங்க வழங்கி ஒரு கொள்ளன் கொள்ள நடந்தது பேங்க்ல
உம்
எனக்கு பிரச்சன மேல பிரச்சன வந்துட்டே இக்குது கொலையே நாலஞ்சு நடக்குது எங்க போ அவனுக்கு வந்து இதுவே கண்டுபிடிக்கவு வாய்ப்பு இல்ல
உம்
இத வந்து என்னன்னு பாத்தா இன்னொரு பிரச்சன வந்துறுது அந்த மாரி ஓ வவ வுது அனுப்புறே போலீஸுங்கல்லா இவு இவுங்கலதா இக்கறாங்கலா இந்த போலீஸ்கார கூடத்தா இக்கறாங்க போலீஸ் கூட இக்கறானுங்க அதுக்கு அப்பறோ காஸ் குடுக்க மாட்டானுங்க ஏனா போலீஸ்னா குடுக்க மாட்டானுங்கல பயந்துட்டு எதும் வேணான்றுவாங்கல்ல அந்த மாரி ஒரு எச்ச போய் சாப்பற்றாங்க வோனானு சொல்லிறாங்க இவுங்கோ இவுங்க வாங்க்கணும் நீங்க எதனா நீங்க கஷ்டப்பட்டு எல்லா செய்றீங்க அப்டின்னிற்றாங்க அப்புறம் இந்த போலீஸ் வந்து கோட்டர்ஸ் தனியா குத்தற்றாரு இந்த போலீஸு ஆ ஆனா அந்த போலீஸ்கார் சொல்றாங்க வெளில கூட வாங்க்கலா எங்க எப்பனாலும் நம அப்டின்றாங்க இல்ல இல்ல நானே சமைச்சுக்குவேன் அப்டின்றாரு அவரு அப்புறம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே போலீஸ் லேடி போலீஸ் நல்லா தெரியு லேடி போலீஸ்க்கு உம் அதுனால அந்த லேடி போலீஸும் அந்த இது இவுங்க கேங்காதா இருக்குவாங்க அந்த கொள்ள ஆ அந்த கடத்தலு இதெல்லாம் யார் பண்ணங்கன்னா கூட இக்குறங்க போலீஸே
போலீஸே உம் உம் உம்
போலீஸ் அத இவன் கண்டுபிடிச்சுட்டு கேக்குறோ அதுக் கு கேட்டதுக்கு இவனே கொல பண்ண பாக்குறாங்க வேற என்ன ஏன் நீங்க தப்பு பண்ணுறீங்கதா நீங்க தான் கண்டுபிடிச்டோ நாங் எல்லா இதுலயும் ஆ எல்லா இடத்துலயும் தடங்கள்ல ஒவ்வொன்னு வச்சு நீங்க தா அது நா கண்டபிடி எப்படி தெரியும்னா கொள்ள அடிச்சுக்கிறாங்கல்ல அந்த இடத்துல பேங்க் வந்து கேமரா இருந்துக்குது அந்த கேமரா அப்படியே உங்க முலத்துக்கு போய்க்கிறானுங்க இவங்க ஏதோ முடதுக்கு போய்க்கிறாங்க அந்த டைம்ல என்ன வந்து அந்த சைலன்ஸ் இருக்கு இல்ல ஆ போலீஸ் ஜீப்ல எல்லா அது வந்து
ம்
லைட் ஆப் உம் அது வந்து அதுல தெரிசுறுது அதவச்சு கண்டுபிடிச்சக்கிறாங்க
ஆ புரியுதுங் தோழி சொல்லுங்க ஹலோ அய்யயோ ஹலோ ஹலோ தோழி பேசுங்க ஹலோ ஹலோ கட்டா ஆவாதேங்க பேசிடுங்க ஹலோ ஹலோ
என்ன பண்ண முடியும்
தோழி நீங்க இவ்வள நேரம் டூ மினிட்ஸ் இல்லாம போல இருந்தீங்க
ம் இல்லல்ல பேசி
அப்டிங்களா எனக்கு வாய்ஸ்
தா இருந்த அப்டிங்ளா அது என்னன்னு தெரியலேயே கால் வேற பண்ணினே இருக்கிறாங்கள அதனால தெர்ல ம் போலீஸுகாரங்க கண்டு புடிச்சு கேக்குறாங்க ம் எதுக்கு இப்டி பண்றீங்க அப்டினு கேட்டதுக்கு நம் ப பொழைகிறது எப்டி பொழைக்க முடியு ஓ சம்பளனே வச்சுக்கோ வரது அத என்னத்த இப்ப இந்த சம்பள போயி இந்த மாரிலா பண்ணாதா கொஞ்சோ வரு அப்டின்றாங்க அப்ப போலீஸ்காரங்களே எப்டிக்கிறாங்க பாருங்க இல்ல
ஆ
இந்த ஏதோ இந்த மூணு மண்நேர படமு இதையேதா எடுத்தாங்க
உம் இதே ஸ்டோரி தா போய்ட்ருக்கு அலோ
உம் உம்
ஆஹ் ச வே சமய்லு ச சமய்லு என்ன புளிக்கு சொல்லி அத சாப் சமய்ல் என்ன பிடிக்கும் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் தோழி பிரியாணி வந்து நான் வெஜ் வெஜ்ஜூல ஆஹ்
ணி ரொம் புடிக்கு
ரொம்ப புடிக்கு பிரியாணி பலா இல்ல தோழி அதுல செஞ்சதில்ல அஹ் இல்ல அத செஞ்சதில்ல தோழி
பாப்போ இன்னைக்கு எப்டி தெரியுமா அப்ப அது சாப்டா சிக்கன் பீஸ் மாரி இருக்கு அதோட இதே வந்து மட்டன் பீஸ் மாரி தெரியு பாக்கற்துக்கு
அந்த பலாக்கையா ஆஹ்
மாரி ஆமா ஆமா பலாக்
ஓ உம் உம் உம்
அது நம்ப பிரியாணிஸ் திரும்ப அதே போலதா என்ன பலாக்காய வந்து அத ச ஆஹ் நல்லா அழகா கட் பண்ணி அதுல பால் வரு
ஆஹ்
அது மூணு வாட்டி நல்லா உ உ உ உப்பு மஞ்சதூளு எல்லா போட்டு வாஷ் பண்ட்டு ஒரு விசில் விட்டு வைக்ணு ஒரு விசுலு வுட்ணு ஒரு விஸ் லோ ரெண்டு விசுலு விட்டு அது வந்து கரெக்டா வெந்தோன ஒரு பலாக்காய் வந்து கெட்டியா இருக்குல்ல ஆஹ் இதுலு வேகாது அதனால ஒரு விசில் விட்டு எட்த்து நம்ம இத போட்டம் என்னா நல்லாவே அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு பலாகாய் பிரியாணி டேஸ்ட்டு அந்த பலாபழ ஸ்மெல்லு இருக்காது உனக்கு அது ஒரு க இந்த மாரியெல்லா நெறைய வித்தியாசமா செய்வோ ஆம் புரிலயே உம் உம் வேலக் போகுதுல அ வாழப்பூ அதுல முட் ட போட்டு செய் ஒ அதல்லா டிஃப்ரெண்டா ம் முட்ட போட்ட
வாழப்பூலிங்களா அதுக் கா நரம்புருக் இருக்குங்களா அத நரம்பெல்லா எடுத்துருவீங் லா
ஆ நரம்பல்லா எடுத்தர்ணு நரம்பு அந்த வெள்ளியா ஒரு இது ஆமா எடுத்துடு ஓ அதல்ல என்னைய கட்
அது எனக்கு எடுக்க தெரியா தோழி அது ரொம்ப கஷ்டோ அது ஆ
அது குச்சி மா தனக் தன் மேல ஒரு இது வருதுல்ல அது எடுத்துட்டு அப்றோ இந்த பக்கோ இந்த பக்கோ இந்த பக்கோ வந்து ஒரு இது மாரி அப்படியே இருக்கு பிஸ்சாருக்கு தோல் மாரி அது மட்டு எடுத்டீங்க முடிஞ்சுது அது ரெண்டு மட்டு தா எடுக்னு வேற வேற எது எடுக்க தேவயில்ல உம்
ஓ ஓ சரிங்க
அது ரெண்டு மட் தா அப்புறம் அது நம்ம கட் பண்ணி நம்ம வெங்காய எப்போபோல கடுகு கள்ள கடுகு கள்ளப்பருப்பு இதெல்லா போட்டு அப்பறோ தோரம் பச்ச போட்டு நல்ல வதக்கி டி அந்த வாழப்பு போட் அதுலயே நல்லா வதங்க கொஞ்சோ தண்ணி ஊத்தி வேக உடுங்க வாழப்பூ இது
வாழப்பூவ ஆ அந்த ஆ விங்க வ வேகாதுங்கள நம்ம மூடி போட்டு இல்ல சிஸ்டர் மூடி போட்டு இது பண்ண வேக தண்ணி ஊத்துனா மட்டும்தான வேகுது ங்களா
இல்ல இல்ல கொஞ்சோ தண்ணி உட்ணு அப்பதான வேகும் ஏன்னா அந்த ஆ ஆ கேக்குது கேக்குது அதுல வந்து இதுவு இருக்கு துவரப்பு தன் பருப்பு துவரப்பு தன்ம இருக்குல்ல அதனால தண்யுட் வேக விட்டா அது வேகு அந்த த தன்ம எத்து அத எடுத்துரு அதுக்கப்ப நீங்க முட்டு அதுல அது ஒரு டிஷ் அப்புற வந் அ பச்சப்பயிறு வட கேள்விப்பட்டுக்கிறீங்க
ஆஹ அது செஞ்சிருக்கே தோழி அது பிரு பச்ச வட வடயு செஞ்சிருக்க அந்த மு குக்கர வடய செஞ்சிருக்கே அது செஞ்சிருக்க இந்த வாழப்பூ வந்து இது செஞ்சதுல வணி வாழ பலாக்காயல இப்போ வடைக்கு ஊற வைக்கிற போல ஊற வச்சுடு மிக்சியில போட்டடு இஞ்சி பூண்டு சோம்புல்லா போட்டு அரைச்சிட்டு வடை எப்படி சேுமோ வெங்காய பச்ச மிளகா கருப்புல எல்லா போட்டு
ஆஹஅதே போலதாஆமா ஆமா ஆனா கொஞ்ச இது போடணும கள்ள மாவு அது போடுறீங்க நீங்க
கல்லமவ் கள்ளப்பருப்பு ஊற வச்சு போட்டுறோ தோழி கள்ளப்பருப்பு இருக் இருறீங்களா அது அது கூட கொஞ்ச கொஞ்ச அப்படியே இதுல கொஞ்சஒண்ணு பதிமாறிச்சு இது மரைக்கிறோ இல்லைங்களா அதுலே ஒன்னும் பதிமாறிச்சு எடுத்துடுவேன்னு சொல்லி நானு
உம்
உம்
இது பச்சடி எவ்ளோர ஊற வைக்கிறீங்க
ஆ நைட்ட உரவச்சி வ நைட்டு ஊர வாச்ட்டு கால செய் நானுனா நைட் ஒரு ரெஸ்ட் வந்அப்பதா இன்னு நல்லா சாஃப்டா இருக்கு இல்லீங்களா ஹம் ஊற வச்சிர ஆமா மதியியான எப்படி சார் ஈவினிங செய் ந கூட ஒரு பத் பதினெண்டுமணிக்கு மேல உரச்சு கூட செய் உரவச்சி செய்யணு ஆமா தோழி வேற என்ன
உம் அது எல்லா அப்படியே நல்லா இருக்கு நிறய டிஷ் செய்வ மோ இது என்னாது லாலி பப் எக் லாலி
ஓ எக்லாலி பப் அஹ் ஓகே எ அஹ் அதுலா என்னா தெர்லியே தோழி நம்ம சாப்புடுவோ சேரோ வெளிய போரா வரு தெ ஆஹ் போலு அந்த பொறும நம்பளுக்கு இல்ல தோழி உங்க பொறுமைக்கெல்லா நா இருக்க மாட் பொறும ரொம்பல்ல போனமா கிச்சன ச அப்படிங்ளா
ம் கேரட்டு ஜவ்வரிசி பாயாசம் செய்வோம் இந்த மன் கேரட்டு ஜவ்வருசி பாயசம் நம்ம அது அத்து இதுல நம்ம சொல்றோ இனியும் போது சொல்றோ அ ப்ப நம்ப நேரம் முடி பிய போது அதனால நா அது அடுத்த மொற கண்டிப்பா உங்களுக் சொல்றே ம் சேரிங்க உங்க கூட பேசன்துக்கு ரொ ரொம்ப நன்றி சும்மா ம் நறிய டிய சமயல் டிப்ஸ் எல்லா எனக் தெ
ஆஹ் ஓகே ஓகே ஓகே தோழி
ஓகேங்க ம்